ப்புறோ சொல்லுங்க என்ன பண்றீங்க
ப்ரோ இப்ப சும்மாதா ப்ரோ இருக்கே ப்ரோ
காஃபி டீ ஆச்சா
ம் காபி டீ இல்ல ப்ரோ காபி டீ எதுவு சாப்பட்றதில்ல நம்ப லன்ச்சு சாப்டே லன்ச் லன்ச் சாப்டாச்சு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே
காஃபி டீ அந்த மாரி ஹேபிட்டில்ல இப்போ நம்மளுக்கு
ஓகே ஓகே ப்ரோ ஏ ப்ரோ அதுல விட்டீங்ளா இல்ல
ஆமா ப்ரோ அது நம்ம கொஞ்சோ ஒடம்பு டைட்ல இருக்கறதுனால வேற எதுமே சாப்பறது இல்ல ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே
பண்ணிக்கறதில்ல அதனால வந்து பாத்தீனா காஃபி டீயே மொத்துமா மறந்தாச்சு ப்ரோ
அப்டிங்களா ஓகே ப்ரோ ஓகே அப்டி இந்தாலு கொஞ்சோ நல்லாருக்குல்ல ப்ரோ
எப்படி இல்ல ப்ரோ
சுகருக்கா இதெல்லா எடுக்காமந்தா கொஞ்சோ ஒரு மாரிருக்காதா ஒரு மாரி டயடா
டயடா இருக்கும் ப்ரோ இருந்தாலு என்ன பண்றதுன்னே தெர்ல ப்ரோ அது சாப்ட கூடாதுன் முடிவு பண்ணியாச்சு அதனால அது கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கிட்டே தா ப்ரோ இருக்கே
ஓகே ப்ரோ ஓகே லைட்டா கூட எடுக்க மாட்டீங்ளா ஓகே ப்ரோ ஓகே
ஏன்னா அ சுகர் சாப்புட்ர பிரச்சன இல்ல ப்ரோ அது கண்டினியூா நம்ம சாப்ட ஆரம்பிச்சுன்னா அதே நம்ளுக்கே ஒரு மாரி யாகுது ப்ரோ ஃபேஸ்கட்லா ஒரு மாரி வீங்ன மாரி ஆகுது அந்த மாரி அதனால அத அவாய்ட் பண்ணிட்டே தா ப்ரோ இருக்கே
ஓகே ப்ரோ ஓகே ஓகே
அ ஹெல்த் இஷுனால அது கொஞ்சோ அவாய்ட் பண்ணிட்டே இருக்குறன் ப்ரோ
ஓகே ப்ரோ அப்ப ஃபுட்ல எல்லா இந்த ஃபுட் வெரைட்டி அதிகமா என்ன ப்ரோ சாப்டுவீங்க
ஃபுட் வெரைட்டி பாத்தீனா ரைஸு சப்பாத்தி எக் ஐட்டம் சாப்டுவோ ப்ரோ எக் ஐட்டம் அத விட்டீங்னா அ மார்னிங் டைம்ல பாத்தீன்னா இட்லி சாப்டுவ இட்லி சாம்பார் மட்டு மார்னிங் டைம்ல
ஓகே ஓகே ப்ரோ ஓகே
பாத்தீங்னா அ ரைஸு எக்கு
ஓகே ஓகே ப்ரோ
நைட்ல பாத்தீங்னா ம்
மோஸ்லி அப்ப இட்லி தா காலைல
ஆமா ப்ரோ ரெகுலரா இட்லி தா ப்ரோ இட்லி எதோ டைம் எக்கு ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே
இந்த மாரி தா ப்ரோ சாப்ட்டுட்டு இருக்கதாருக்கு
அப்ப வேற எந்த ஸ்பெஷல் உங்ளுக்கு இந்த இந் இந்த ஃபுட்னா ரொம்ப புடிக்கு புடிக்கு அந்த அந்த மாரிலா எது இல்லியா ப்ரோ
ஃபுட்ல பாத்தீங்னா எனக்கு காலேஜ் டைம்ல பாத்தீங்னா பழைய கஞ்சி இருக்குல ப்ரோ
ஆமா
அந்த மாரி சாப்புற எனக்கு ரொம்ப புடிக்கு
ஓகே ஓகே ப்ரோ
நைட்டே பாத்திங்கன்னா அதுக்கு பழைய சாப்பாட எடுத்துட்டு ஒரு தண்ணில போட்டு ஊற வச்சுட்டு அதுல கொஞ்சோ வெங்காயோ ஒரு சின்ன வெங்காயோ இருக்குல்ல ப்ரோ
ஆமா ப்
அதுல்லா கொஞ்சோ போட்டுட்டு பச்ச மிளகாலா போட்டுட்டு லைட்டா தயிர் ஆட் பண்ணி லாக் பண்ணி கப்புனு முடி வச்சுட்டா அடுத்த நாள் காலைல வந்து அத எடுத்து சாப்ட்டோம்னா ரொம்ப நல்லாருக்கு ஒடம்பு ஒடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாருக்கு ப்ரோ அது
ஓகே ஓகே ப்ரோ ஓகே நானு சாப்ட்டுருக்கே ப்ரோ அந்த மாரிலா சின்ன வய்சுல சாப்ட்டே
ஏனா அது நம்ளுக்கு ஒடம்பு ஆரோக்கியத்தையு தரும் ஒ ஒடம்பு சுறுசுறுப்பு தரு ப்ரோ மத்தபடி நம்ம டெய் யுமே ரெகுலரா அந்த பொங்கல் இந்த மாதிரிலா சாப்ட ஆரம்பிச்சம்னா ஒடம்பு ரொம்ப மந்தமா இருக்கு ரொம்ப சோர்வாருக்கு ப்ரோ ஒடம்பு அதுல்லாம நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்கி எந்திருக்கணும் ப்ரோ அதுதான் ப்ரோ மெயினான விஷயமே
ஆமா ப்ரோ அதுவும் கரக்ட்டு தான் ஏன்னா மார்னிங் மோஸ்ட்லி வேலைக்கு போயிட்டு வந்தாமுடில ரொம்ப்வே லேட்டா தான் கொஞ்ச எழ பாப்போம் பட் இருந்தாலும் நெஸ்ட்டு ஃபேமிலி சிட்டுவேஷன் பாத்துட்டு அதுக்கேத்தற மாரி எழுந்து வேலைக்கு கெளம்புற மாரி இருக்கும்
அதேதான் ப்ரோ ஏன்னா நைட் டைம்ல கரெக்ட்டான டைமுக்கு தூங்கிட்னும்
அதே தான் ப்ரோ
மார்னிங் பாத்தீங்கன்னா கர்ட்டா சீக்கிரமா எந்திர்ச்சுக்கணும் ப்ரோ ஆனா ரெக் குலரா ஸ்லீப் வந்து கரெக்டாக இருக்கணும் வந்து முழிச்சுட்டு இருக்கூடாது ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ
ஆமாம் ப்ரோ ஆமா நாமு நானும் அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப் ஃபோன் அதிக யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் பட் முடியல
அதேதான் ப்ரோ நமோ ரெகுலரா ஃபோன் யூஸ் பண்றதுனால நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நெறயா நெட்டு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நெறயா நம்ம பாக்குறோம் நெறைய போன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுவும் கரெக்டா டைமுக்கு ஸ்லிப் பண்ணோமுனா நம்மளுக்கு ஒடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் ப்ரோ ஆனா தூக்கந்தான் ஒரு உடலுக்கு பாத்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயமே ஏழு மண்நேரம் அதிகபச்சம் ஏழு மண்நேரம் டு எட்டு மண்நேரம் நல்லா தூங்கணும் ப்ரோ
அதுவும் கரெக்ட் தா ப்ரோ
டினா அதுக்கேத்த மாரி ஃபுட்டும் நீங்க எடுத்துக்குணும் அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒடம்பு கொஞ்சம் நல்லாருக்கும்
கரெக்ட்டு தான் ப்ரோ ஏன்னா மார்னிங் ஏன்னா மார்னிங் ஃபுட் தான் ப்ரோ அதிகமா உங்ளுக்கு ஸ்டமினா கொஞ்சம் குடுக்கும்
அதேதான் ப்ரோ
ஏன்னா மார்னிங் சாப்பாடுதான் முக்யம்
மார்னிங்கு
சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க
இல்ல மார்னிங் டைம்ல பாத்தீங்ன்னா நீங்க இந்த ரெகுலரா சாப்புட்ற ஃபுட்டோட நீங்க இந்த மாரி அவுச்ச வேர்க்கல்ல பட் அந்த சுண்டல் எக்கு பாயில்டு எஃகு இந்த மாதிரி பழைய கஞ்சி இந்த மாரி மோர் ஐட்டம் இந்த மார்ல்லாம் கொஞ்சம் சாப்ட்டாதான் ஒடம்புக்கு வந்து குளிர்ச்சி இருக்கும் ப்ரோ அதுமாரி ஒடம்பு கொஞ்சோ ஒரு எனர்ஜி எனர்ஜிட்டியா அது இருக்கும் ப்ரோ ஒடம்பு
ஆமாம் ப்ரோ ஆமா
ம் நீங்க அந்த மாரி ட்ரை பண்ற மார்னா ட்ரை பண்ணுங்க ப்ரோ
ட்ரை பண்லான்னு தா ப்ரோ பாக்குறேன் தனியா இருக்கதுனால ஒன்னும் பண்ண முடியாது நம்ப வேக்கா எதும் போறதுனால அது மாரி பண்ண முடியாது ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே நம்ம ரெகுலரா சாப்புட்ற ஃபுட்டுமே பாத்தீங்ன்னா கரெக்ட்டா எடுத்துக்கிட்டோம்ன்னா ஒ ஒடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ
ஆமாம் ப்ரோ நம்ம இப்ப எனக்கு வந்து பாத்தீங்ன்னா நா போற ஒர்க்குகெல்லாம் நம்மள்க் டைமிங்கே செட் ஆவ மாட்ருக்கு ஒருசில நாள் லேட் ட்டா தான் சாப்டுவேன் மோஸ்ட்லி மார்னிங்கு லேட்டு ஒரு டென் ஓ க்லாக் ஆயிரும் சாப்புட்றதுக்கு
உம் ம்
ஆப்டர்ன்ல ஒரு த்ரீ ஓ க்ளாக்கு திரும்பி நைட்ல ஒரு நயன் தேட்டி இல்ல டென்னு அந்தமாரி ஆயிரும்
ஓகே ப்ரோ ஓகே
ஓகே ப்ரோ
வேற எதாது ஃப்ரூட்ஸ் இந்த மாரி நீங்க சாப்புட்ற பழக்கம் இருக்கா ப்ரோ
இல்ல ப்ரோ அந்த மாரி பழக் அவ்ளோவா வாயின்னுவந்து வச்சிட்ருந்தா சாப்டுவே ப்ரோ நானு
ம் ஓகே ஓகே ஆனாது இதுக்குன்னே வாங்கிட்டு வர மாட்டீங்க ஓ ஹல்தியாக வாங்கிட்டு வர மாட்டீங்க ஏதோ டைம் சும்மா வாங்கிட்டு வருவீங்க
ஆமா ப்ரோ எப்பயவாங்கின வந்து சாப்டுவே ப்ரோ
உங்களுக்கு ரொட்டீனா இந்த மாரிதா சாப்ட்டுட்டு வரணு அந்த மாரி அப்டியே இருக்காப்ல இல்ல எது இருந்தாலு சாப்டுவீங்களா அதெல்லா ஒன்னு பிரச்சனை இல்லையா
வந்து புட்டு் இருந்தா போ நா சாப்ட்றே ப்ரோ அவ்ளதா சில டைம்ல புடிச்சிருந் து இந்த பழைய இந்த ஃபுட்டு பிடிக்கலன்னா வெளியே போய் சாப்ட்டு வருவோ அவ்வளோதா
அப்டிங்களா
உ நமக்கு இந்த ஃபுட்ல இது அது இருந்து புடிக்கு பட் இருந்தாலு அவாய்ட் பண்ணிப்பே
சரி ப்றோ ஓகே ஓகே
அப்பறம்ப்ப நீங்க மோஸ்ட்லி லைக் பண்ணுவீங்க
நம்ம மோஸ்ட்லி ஏத நா சொன்ன மாரிதா ப்ரோ அந்த பழைய கஞ்சி இந்த மாரிதா
அததுட்ட வி இந்த நாான் வெஜ் அந்த மாதிரி இல்லப்ோ
நான்வெஜ்ன்னா மீன் எடுத்துப்பம்புறோ மீன் பிஸ் எடுத்துப்பே ஆமா பிஸ் மென எடுத் துப்பே நானு டெய்லுமே வீக்லி பாத்தீங்கன்னா டூ டைம் பிஸ் எடுத்துக்குவே
ஓகே ஓகே ப்ரோ
வந்து நா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்க மாட்டே ப்ரோ சிக்கன் வந்து நா கம்மியா தா எடுத்துப்பே
ஓகே ஓகே
பிஷ் கம்மியா எடுத்துப்பே மட்டன் ஏதோ ஒரு டைம்தா ப்ரோ ஒரு டென் டேஸ்க்கு ஒரு டைம் அந்த மாரி மட்ட எடுத்துப்பே
ஓகே ஓகே ப்ரோ எனக்கு நான்வெஜ்னாலே பிடிக்கும் ப்ரோ பட் இருந்தாலு இருக்குற சிச்சுவேசன் ல
இது பண்ண முடியாதுல்ல ஒர்க்கையு பபோய்ட்டுல்ல எவ்வளவு சாப்பிட முடியுறது இல்ல
அதே ப்ரோ கெடைக்கிற டைம்ல நம்ம இப்ப வந்து நான்வெஜ் சாப்பலா ஆனா கரெக்டான ஒரு கரெக்டான நேரத்துக்கோ அத எடுத்துக்கணு போ நம்ம
அது
ம் ம் அதைய நம்பறோ ஏன்னா கண்ட டைம்ல வந்து வேஸ்ட்டா ஒரு சில டைம்ல நம்ம எடுத்துக்க கூடாது
அதுதா ப்ரோ மோ வெயில் காலத்துல கூட நம்ம சிக்கன் அதிகமா சாப்ட கூடாது சொ
ஆமா ப்ரோ ஆமா என்னா வெயில் ரொம்ப அதிக ம சூடு ப்ரோ உடம்புக்கு சூடு இருக்காது அலர்ஜி நெறைய பேதுக்கு அது இருக்கு
ஆமா புரோ ஆமா உங்களுக்கு எப்டி
எடுத்துக்கலா ப்ரோ சிக்கன் எடுத்துக்கலா கிரில் சிக்கன் இந்த மாரி எடுத்துக்கலா ப்ரோ அது ஒடம்புக்கு நல்லது
ம்
ம் ம்
எனக்கு மோஸ்ட்லி இந்த நான்வெஜ் சாப்பிட பிடிக்கு பட் ஆயில் அதிகமா இருக்கூடாது பாய் எனக் ஒரு மாறிதா வாழ்ந்த
ஆயள் ஐட்ட நம்ம அதிகமா எடுத்துக்க கூடாது
அதேதா ப்ரோ அதேதா ஆயில் எடுத்திங்கன்னா அது ஒரு மாரி இருக்கு
வயிறு ஸ்டமக்கு போயிச்சுனா அது எனக்குல்லா பா திங்ன்னா நார்மலா செட் ஆகுறதுல பரோ ஸ்டமக்னா ஆயிலு தேவயில்லாதது ஸ்நாக்ஸ் எல்லா சாப்டனா எனக்கு வந்து வயித்துக்கு செட்ட ஆவுறதில்லங்க
அதேதா ப்ரோ
அதனாலதா நா வந்து சாப்புட்றது கம்மியா தா சாப்டுவ
ம்
ஆன நா கம்மியாதா எடுத்துக முடியு எதுமே வந்து அளவுக்கு மீறி சாப்புடமாட்ட எதுமே கம்மி தா நம்ம ரெண்டு பீஸ்ஸு மூணு பீஸு அவ்ளோதா நார்மலா தா எடுத்துப்பே ஃபுட்டுமே நார்மலா தா ப்ரோ எடுத்துப்பே
ஓகே ஓகே ப்ரோ கே
அதிகமா எடுத்துக்க மாட்டே நானு ஃபுட்டு நைட் டைம்கு கம்மியாதா எடுத்துப்பே
ம்
தூம்லோ ஓரளவுக்கு ஃபுட் எடுத்துப்பே மார்னிங் வந்து கம்மியா தா எடுத்துப்ப ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ நா ஃபுட்டு சில நல்லாருந்தா சாப்டுவே ப்ரோ அதிகமா நானு பசி எடுக்கறப்ப நல்லா இருந்தா சாப்டுவ அதிகமா மத்த படிக்கு ஒரு அளவு இவ்ளோதான் சொல்ட்டு
ஓகே ஓகே
தோசனா ஒரு மூணு தோச இட்லினா ஒரு மூணு
ம் ஆமா ப்ரோ இப்ப நீங்க ஃபுட்டுலா வந்து நீங்க வந்து எப்டி ப்ரோ கவுண்ட் பண்ணிக்வீங்களா இப்ப நா டெய்லியு மார்னிங் நா மூணு இட்லி சாப்டுவ ப்ரோ மதியத்துக்கு ரைஸ் கொஞ்ச சாப்டுவ நைட்டுக்கு ஒரு ரெண்டு தோச இல்லனா சப்பாத்தி ஒரு மூணு சப்பாத்தி பரோ ட்டாணா நா ரெண்டு புரோட்டா தா சாப்டுவ ப்ரோ ஏதோ ஒரு டைம் மட்டு பரோட்டாங்க மாரி தா நீங்க அந்தமாரி ரூல்ஸ் எதா வச்சிருக்கீங்களா ப்ரோ
இல்ல இல்ல ப்ரோ அந்த மார் இல்ல ப்ரோ பசிக்கேத்த மாரி சாப்டுவ ப்ரோ இப்ப மோஸ்ட்லி நம் கால்ல மூணு இட்லி சாப்டுவ அப்டி கொஞ்ச பசிஞ்சுன்சு நாலு இட்லி இல்ல அஞ்சு இட்லி
ஓகே ஓகே
எனக்கு ஒரு நாள் சாப்புடும் போது ஒரு நாள் பசிக்காது ஒரு நாள் நல்லா பசிக்கு அந்த மாரி ப்ரோ நா மோஸ்ட்லி ஒரே மாரி என்னால சாப்ட முடியாது இன்னைக்கு ஒரு நாள் பசி இல்லாம இருக்கு எனக் கு அந்த டைமுக்குள்ள சாப்ட ஆரம்பிச்சே எவ்ளோ வேனாலு சாப்டுவெ ப்ரோ நல்ல கொஞ்ச பசி இருக்கும்பொ டைம்ல போய்ட்னா சா பசி ஆர்ற வர சாப்டுவெ அப்டி இல்லையா டைம் தாண்டி போயட்டா ஒரு மூணு இட்லி மினிமம் நாலு இட்லி அவ்ளோதா ப்ரோ இந்த ஃபுட்டு இப்ப நல்லான்ச்சுன்னா ஒரு இந்த உன்னுரு ஒரு இட்லி இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு தோச அது மாரி அதிகமா சாப்டுவ அவ்ளோதா
சேரி ப்ரோ
சேரி ப்ரோ சே ஓகே ஓகே ப்ரோ பாரு நெக்ஸ் டைம் பேச்லா
ஓகே ப்ரோ
ஓகே